அலோ கேக்குதுங்தா
குல்லி கேக்குதுங்களா
ஹலோ ஆங் கேக்குதுங் தொலி எப் ஆஹ் கேக்குதுங்தோழி நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்
நீங்க எப்டி இருக்கீங்க தோழி உம் மதியம் இப்பதான் சாப்புட்ணும் கேக்குதுங்க ஆனா எப் தினா நாம் பேசி முடிச்சிட்டு ந உங்களுக்கு கேட்க்குறதுக்கு ரொம்ப லேட் கட் ஆகுது
அப்டிங்களா இப் ப்போ இப்ப தெளிவா கேக்குதுங்களா ஆஹ் ஒரே இடத்துல காதுல தான் வச்சிருக்கேன் ஆஹ்ச்
ஓ சரிங்க சரி ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்
ஆமா நம்ம இயற்கை மாசு மாசு இத பத்தி பேசலாங்களா
ஆஹ் கண்டிப்பா பேசலாம் தோழி
சொல்லுங்க எப்படி என்ன
ஆஹ் இயற்கை மாசுகள் எப்படின்னா இப்ப இருக்கறது வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமா இருக்குதுங்க நம்மளோட வா ஜென்ரேஷன் நம்மளோட காலத்திலயே ரொம்ப மோசமா இருக்கு நமக்கே வந்து இயற்கையான காத் த்து கிடையாதுல்ல
கண்டிப்பா கண்டிப்பாங்க
கண்டிப்பா ஏதே நம்மளோட குழந்தை காலத்துல எல்லா இன்னு இப் என்ன அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அந்த படத்துல எல்லா எப்படி மாக்ஸ் போட்டு வருவாங்க போல ஆக்சிஜன் மாஸ்க் போடுவாங்க அந்த மாதிரி வந்துரும் போல நம்ம குழந்த காலத்துல எல்லாம் ஏன்னா இப்பவே பாருங்களே வாகனங்கள் அதிகமாக அதிகமாக
ரொம்ப பா ஆமா புகை மூட்டம் அதிக ஆயிடுது அதுல வந்து சுவாசிக்க க்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த கு குப்பைகளெல்லாம் கொண்டு போயு ரோட்டோரமா போட்டுடுறாங்க ஹா அந்த ரோட்டு ஓர என்ன ஆவுதுன்னா அந்த இரவு நேரத்துல வந்து தீ வச்சு விட்டுடுறாங்க தீ வைக்கிறதுனால என்னன்னா அதுல ஒரு ஒரு துருநாற்றம் பொகையோட வருதுங்களா அது ஒரு ம மூச்சு ணறலே ஏற்பட்ருது
ஆமாங்க
வந்து இந்த குப்பையெல்லா எடுத்து போட முடியலன் ன்றதுனால இ போட்டுடறாங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதிக்குது
ஆமாங்க ஆமாங்க தோழி அதுவு இல்லாமங்க தோழி இப்ப என்ன ஆதுனா ஆ மழை மழை பெயு சரியா பெய்ய மாட்டி க்கிது மழை பெய்ந்தாலும் எதளவுக்கு தண்ணியாவது கிடை இப்ப தண்ணி எப்டின்னா ம் கீழ வந்து நிலத்தடி நீருக்கு தண்ணி கிடைக்கவே முடி இங்க பாலித்தீன் கவரா இரு கே ஃபுல்லா எப்படி தண்ணி உள்ள போகு மண் இழுக் கு நீ நீராவியு ஆக மாட் டிக்கு நீராவி ஆனாத்தான மழை பெய்யு ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல சேரி கீழ நம்மளுக் கு நார்மலா இதுல வருல்ல ஆத்துல தண் ணி வரு அப்படின்னு பாத்தா ஆத்துலயு இந்த ஃபேக்ட்ரி அந்த தொழிற்சாலையிலந்து கழிவு நிரெல்லா கலந்து விடறாங்க
அது இல்லாத வந்து இப்ப இந்த மழை க்கு வந்து என்ன ஆயிடுதுங்கன்னா ஒரு மாரி செடிங்கள்ல்லா அந்த இத மூடிடுதுங்க அந்த ஆறுல போற செடிங்க வளர்ந்து அந்த ஆறே மூடியிறது
ஆமாங்க ஆமாங்க
இங்க வீ இங்க வீட்ட்ட ஒரு ஒரு ஆறு இருக்குங்களா பேருதா அந்த ஆறு பேர் போட்டு நொய்யலாருன்னு போட்டிருக்காங்க ஆனா அது ஃபுல்லா கழிவுதா அதுக்கப்புறோ அது மேல ஃபுல்லா செடி செடி வளர்ந்திருக்கு தண்ணி வந்தா கூட போகறதுக்கு வழி இல்ல ஆமா தெரியல ஒரு செடியா முளைச்சு கிடக்குது உம் குப்பை செடிகலாம் நிறைய இதான் இருக்கு இதுனா ரொம்ப மாசு ரொம்பத ஆடுது
ஆமாங்க இப்ப ஆத்து பத்துல இருந்து சரி நிறைய மலண் எடுக்கு க்கறாங்க மலண் எடுக்கிறது தலந்து நமக்கு தண்ணி அந்த மல்லாம் ஊற்று நீர் சும்மா லைட்டா மண்ணை வாடறுனாலுமே ஊற்று நீர் ஊரும்
ஆமா
இப்பெல்லாம் வந்து மலண் எடுத்து த்தை எடுத்து து சுத்தமா தண்ணியே இல்ல பூரா பாறைதான் இருக்குங்க மலனே இல்ல இப்ப
அதுதான் அதுதான் அது நம்பதான் விழிப்புணர்வா நம்போ செடிங்க நடறது நம்மதா குழந்தைங்களா வர போற இதுக்கு வந்து அஹ் சமூகத்துக்கு வந்து நம்மதான் சொல்லி வளர்க்கணும்
ஆமாங்க கண்டிப்பாங்க எங்கங்க இப்ப இருக்க ரும் மரத்தெல்லாம் வெட்டி இன்னும் போறப்போ எப்படி ஆகப்போதுன்னு எனக்கு என்னத்த சொல்ல தெரியல ஏன்னா மரங்கள் எல்லாம் வெட்டி எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சட்டாங்க இப்ப வீடு கட்ட கட்ட ஆரம்பிச்சது இருந்து மக்கள் தொகையும் அதிகமாயிடுச்சு வீடும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப மரங்களே இல்லை மரங்கள் இல்லாதனால மழை இல்ல மழ இல்லாதனால தண்ணி இல்ல இப்ப நம்ம எப்படி வாழுவோம்
தண்ணி இருந்தாாதானே இங்க குடிக்கிறதுக்கு எல்லாமே வேணும் தண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு இது இல்லைங்களா தண்ணி இல்லைன்னா நம்ம யாராலுமே எந்த அஹ் இனமே விலங்கினமா இருந்தாலும் சரி மனித இனமா இருந்தாலும் சரி அவ வாழவே முடியாது இல்லிங்ளா ரொ ரொம்ப கஷ் டோ தண்ணி இல்லனா இந்த மாசுனால எத்தன ஓ பிரச்சனைகள் வந்து அ தலை தோங்கி நிக்குது இல்லிங்ளா இப்பல்லா
உம் எல்லாரோ சொல்லுவாங்க என ஈஸியா சொல்லுவாங்க நா ஒரு மரம் வெட்டுனாலதா உங்குளுக்கு வந்து மழைலா போ சன சொல்வாங்க இப்ப எல்லாருமே அ அதே மாரி நா ஒரு மரோ நான்தா ஒரு மரோ அப்டின்னா ஊர்ல இருக்கறவுங்க எல்லாரோ ஒவ்வொரு மரோ வெட்னா எவ்ளோ மரம் போகுது அனா அது அவுங்குளுக் புரியவே மாட்
அவங்க ஒரு மரொ வெட்டம் போது ஒரு மரம் நட்டு வச் வெச்சுருந்தா நல்லாருந்துருக்கோ இருக்கற்தயு எல்லாமே வெட்டி எடுத்துட்டு அப்பரோ என்னதா பண்றது
உம் அதுதா பாருங்க அந்த காலத்துலா எ பினா வீடு கமியா இரு கு மரங்கள் அதீகமா இருக்கோ காத்து அவ் வுளோ ஜில்லுன்னு விசு விசுன்னு அவ்ளோ நாள ச்ச இயற்கையான காத் த்து வருங்க இப்பலா பாருங்க சு
எங்க பாத்தாலு நீங்க வீடுதா பாக்க முடியு மரஞ்செடி கொடியு பா க்க முடியாது மீர்னா வீட்ல இந்த சு குட்டி குட்டியா அந்த அ மல்லிகபூவோ இல்ல வ என க இது கற்பூரவள்ளியோ இல்ல அவ வெத்தலய அந்த மாரி குட்டி குட்டியா தா வளருந்தவர இந்த பெரிய நிழல் குடுக்கற மரங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுத்து
ஆமாங்க அதீமா அந்த புங்க மரொ அந்த மாரி தி மரொ வளதுனாதா நமக்கு ஆக்சிஜன் கெடைக்
ஆமா அது இந்த மூங்கில் செடி இதெல்லா நல்லா வளர் கணோ வீட்டுலயு வளத்து பழ இதாவணோ
ஆனா அத அது வளக்கறதில்ல இப்பெல்லா வந்து எப்டினா அழகுக்காக அந்த வெளிநாட்ல இரு கர மரங்களெல்லா வாங்கி வாங்கி வீட்ல வள தராங்க அப்புடி வளத்தா எப் பிடிங்க மழ வரோ எப்பிடிங்க சுற்றுசூழல பாதுகாக்க முடியு சொல்ல போனா அதே வீட்ல இருக்கற உங்குளு கு நல்ல காத்து வருதா
அது எங்கிங்க வருது இல்ல
ஆனா அது நம்ம சொன்னா யா ஆருமே புருஞ்சுக்க மாட்டிக்கறாங்க நீ என்ன கெளவி மாரி பேசற நீ என்ன அந்த கால த்து மாரி பேசற அட நா என்னோட காலத்துகு நா பேசறேன் ஓ ஓகே என்னோட காலத்துக்கு ஏ கொழந்த காலத்துக்கு அவிங்க நல்லாருக்
ஆமா உண்ம அதூதானங்க இப்போ நம் நம் அனுபவிச்சத கூட அந்த கொழந்தைங்க அனுபவிக்காது போய்டுமோன்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கு இல்லைங்களா. ம்ச் நம்மல்லாம் இப்போ வந்து. மரத்துல வந்து ஊஞ்சல் கட்டி வெளையாண்டுருப்போம். அதுவும் மரத்து மேல எல்லாம் ஏறி. ஏறி பழம் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு இருப்போம். இப்ப இந்த கால கொழந்தைங்க எங்கங்க அந்த அதுக்கு டைம் நேரமே இல்லைன்றாங்க. அப்போ அவ அதுக்கு போறது ம்ச் அது உண்ம அதுதாங்க. அவங்க என்னன்னா அப்படி பொம்ம மாரியே வளந்துட்டு போறாங்க.
ஆமா எப்படியும் நம்ம கடையில வாங்கி தரோம் காசு குடுக்குறோம் வாங்குறோம் சாப்பிறோம் அதோட போயிடுச்சுங்க நம்மளா என்னன்னா. மரம் ஏறுவோம். நீச்சல் அடிப்போ அந்த கெணறுக்குள்ள போய் நீச்சல் அடிக்கிறது நெறியருக்
அதுல ஒரு ஒரு மா ஒரு தனி. ப்பட்ட ஒரு ம சந்தோஷம் கெடைக்கும் பாருங்க. அந்த கொழந்திங்ளுக்கு இப்ப இப்போ வர. இப்ப வ பெறக்குற கொழந்திங்ளுக்கு அது எதுவுமே கெடைக்கிறது இல்ல.
கெடைக்கறதா ஒன்னு பார்வில அ சொல்ல போனா நம்ம வாய்ல. சொன்னா கூட அவுங்குளுக்கு தெரியில. இப்டியெல்லா இருந்துச்சா. அப்டின் ஆச்சரியமா கேக்குறாங்க.
ஆமா.
இன்னாமா அப்டின் கேக்குற காலோ வந்துர்ச்சு இப்பல்லா
உண்ம தாங்க. செரிங்க தோழி என்னோட டை நேரம் முடிந்து விட்டது.
இல்லைங்க தோழி இல்ல இல்ல அது வந்து எப்டினா பத் து ஆமா ஆமா. இல்ல இன்னு முடியல ஆமாங்க.
உம். அதனால நம்ம வந்து இயற்கை சமையலுங்களா இன்னைக்கு வந்து முருங்கை கீரை போரி. பொரியலும். அ அப்புறம் வந்து. சுரக்காய் சாம்பாரும் வச்சிருக்கங்க.
ஓ சரிங்க தோழி நாங்க கீரை கடையல் சாப்பாடு.
என்ன கீரை கடையல்.
கீரை சிறு கீரை இருக்குங்களா
ஆமா
அது இன்னைக்கு குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விணும் அடுத்தனால காலையிலயே செஞ்சுட்டேன் அதை சமைச்சு வச்சுிட்டு சரி மதியம் நான் வீட்டில் நான் ஒரு ஆள் தான்
அப்படிங்களா
கரங்களும் வ போிட்டாங்க சோ ஆனால் நான் ஒரு ஆள் தானே அப்படின்னு தம்பிக்கு சமைச்சதுி
அஹ் நானும் அப்படிதாங்க என் குழந்தைக்கு அவளுக்கு டிஃபனுக்கு பண்ணும் அதனால சாதம் பண்ணிட்டு சாம்பார் காலையிலயே வச்சுட்டேங்க இப்பதான் முருங்கை கீரை பண்ணேன் ஏன்னா அவள் போன பிறகுதான் மு கீரை சத்தம் கட்டதுங்களா இந்த காலத்து கொழனங்க கீர கூட ஆப்பட மாட்ட ங்க என்னதான் பண்றது சுத்தமா கேட்ட ஒரு மாதிரி கசக்குதுன்னு ங்க மெல்ல முடியலன்றாங்க ஆனா அது எவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்துன்றத அவங்களுக்கு தெரிய மாட்டேன்
தெரியல ஆடா ஹாஸ்பிடல்ல போறமே ஹாஸ்பிடல் என்ன குடுக்குறாங்க மாத்திர மாத்திரையா அந்த தலையில இருந்துதான் தயாரிக்கிறாங்களே ஏற்றுமதி ஆகுதுங்க அவ்வளவு முருங்க ச்சி இருக்குல முருங்கை அது என்ன சொல்லுவாங்க முருங்கக்காய் முருங்க அது வந்து ஒரு விற்பண்ணைய இது பண்ணிட்டு இருக்காங்க நம்மல்லாம் வந்து வீடல இருக்கா நம்ம ஊர்ல இருக்கறவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்கோம் சும்மா கொடுக்கும்ல நம்ம வீட்டுக்கு போக மதி நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம் குடுத்து விடுவோம் ஆனா இப்பல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதுக்காகவே அந்த இடத்துல மரத்தை நட்டு அந்த மரத்துலந்த வர காய எல்லாம் ஏற்றுமதி செய்றாங்க அந்த பூ
ஆமாங்க இந்த காயெல்லாம் வேக வச்சு அதுல இருக்கற சதைபாகம் எல்லாம் எடுத்து தொக்கு மாதிரி பண்ணி அதை வந்து பாட்டில் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம இந்தியாழ் இந்தியா வாழ்றாங்க இலைங்களா வெளிநாட்டுல அவங்காம் அந்த தொக்கை வந்து முருங்கை தொக்கு முருங்கை காய் தொக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாயோ உபயோகப்படுத்துறாங்கங்க
ஏ அதுதானே சத்தே இப்ப நம்ம எல்லாம் சாப்பிடுறோமே வெளிநாட்டு சாப்பாடு ஆகா நல்லாருக்கு டேஸ்ட்டா இருக்குன்னு ப்றமே என்னங்கய அது டேஸ்டு
ஒண்ணுமே கெடையாது நம்ம ஊர்ல விளையிற மாரி எந்த இடத்துலயுமே அந்த மாரி ஒரு வ வெளைச்சல் கெடையாது
ம்
ந்த கீர் ரையில முருங்கக் கீரையில நீங்க அதோடைய வே இ க த்துல ருந்து ஒரு பொருளு கூட அதுல வேஸ்ட்டா ஆவுறது இல்ல பாருங்க அந்த அ ஆ இது உ கிளைகள் உடைக்கிறோல்லங்களயா அந்த கிளைகள்ல வந்து சூப்பு வைக்கிறா ங்க அப்றோ முருங்கைக்கீர பொரியல் பண்ணலா முருங்ககா காய வந்து சாம்பார் பண்ணலா அப்புறோ வந்த முருங்கை பூவ வந்து அதுவும் பொரியல் பண்ணலா இப்டி எல்லாமே அந்த முருங்கையோட அதோடைய பலன் எடுத் ட்டீங்க என்ன பயன்பாடு என்னன்னா ஹ க அ அ ளருந்து அக்கு முடிற வரக்கு ஃபுல்லா முழு முழுமையா நம்ம உபயோகப்படுத்தலா
ம் ஆமாங்கே அதுவுல்லாம நாங்க நாங்க சின்ன வயசாருக்கும் போது எங்க அம்மா பண்ணுவாங்க முருங்கைப்பூவ வந்து எண்ணயில பொறுச்சு குடுப்பாங்க
ஆமா ரொம்ப அருமையா இருக்கங்க ரொம்ப நல்லது இப்போ வந்து கண்ணுக்கு கண்ணுக்கு பார் வைக்கு சரி முட்டி வலி கை கால் வலி அப்புறோ வந்து இய பெண்களுக்கு முக்கியமான அய்ந்த இந்த பீரியட் டைம்லல்லா அதல்லா புடுத்தாங்கன்னா ரொம் ரொம்ப சத்து உள்ளதுங்க இப்ப முருங்கைய பத்தி பேசணும்னா நிறையாவே பேசலை சேரிங்க நேரம் முடிந்து விட்டது முடிந்து விட்டது நன்றி உ நன்றி தோழி